ஆமா
ஹாய் சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மா மழை பெய்து அத ரசிச்சு பாரத்துட்டு இருக்கே எப்படி மழை பெய்யுதுன்னு
அப்படியா உங்களுக்கு எந்த பருவ ரொம்ப புடிக்கு
எனக்கு பறவைனா எந்த பறவைனா லவ் பர்ட்ஸ்
பறவ இல்ல பருவம்
பருவம்னா
பருவன்னா இப்ப மழை காலமா வெயில் காலமா
மழை காலம்தா புடிக்கு ஏன்னா மழைதல் வெளியே எங்க னாச்சு போம்போது நெனஞ்சுட்டே போவே
ஓ அப்படியா எனக்கு வந்து காற்று காலந்தா ரொம்ப பிடிக்கு
காற்று காலம் மழை காலம் ஒண்ணு மழை பெய்லனா காற்று அடிக்கோ காற்று இல்லன்னா மழ பெய்யு
அப்புடியா
ஆமா
அது ஒரு ஒரு சில டைமுக்கு மழ வரல கூட காத்து அடிக் குல்ல அ அந்த மாதிரி சொல்றே
ஏ வீட்ல நா பெட் நா பூனய வளக்குறே
அப்படியா
ஆமா
உம்
நா ஒரு பூனைய எத்துட்டு வந்தே
உம்
அதி ஆ லயன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதி இருந்துச்சு அந்த பூன சம்மையா இருந்துச்சு நல்லா
உம் உங்களுக்கு பிடிக்குமா பூனை வளக்கறது
ஆமா ரொம்ப பிடிக்கோ பூன கோழிய வ வளப்பே மீனு வளப்பே நறைய நறையா வளப்ப ஆனா
எனக்கு பூனனா ரொம்போ பயோ
பயம்மா
ஆமா
இன்னா சொல்றீங்க பூன பயமுன்னு சொல்றீங்க
ஆமா சும்மா தூரத்துலர்ந்து பாப்ப தட்டி பாக்கமாட்ட அது வந்தா நா கத்திட்டு ஓடிடுவே
அப்டீங்கலா
ஆமா எனக்கு ஃபிஷுதா ரொம்ப பிடிக்கோ
ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்குமா நம்ம வீட்ல நறைய பிஷ் இர்ந்துச்சி சும்மா தொட்டிய விட ரொம்ப பெர்ஸ் ஸா இருக்குனோல போய் ஹவுஸ் அ எ ஹவுஸ் மாதிரியே இருக்
ஆமா ஆமா நானு வீட்ல ஒன்னே ஒண்ணு நா வளக்கறே
ஆஹ
நீங்க வளக்குறீங்களா
ஆ நா இப்போ வளக்குற
பெட்ஸெல்லா வளக்குறீங்க
அறோனா வளத்த மீனு
அது பேர் கூட இருக்குதா பிஷுங்களுக்கு
ஆமா நறைய பேரு இருக்கு
ம் ம்
பஸ்டு வந்து அரோனா வள்த்த அது நல்லா வலந்துட்டே இருந்துச்சு சடனா இந்த மீன் தொட்டி ஏறி எகிறி விழுந்து செத்துருச்சு
கீல
அ
அதான் மீன் தொட்டில இருந்து கீழே விழுந்துச்சானு கேக்குறேன் ம் அ ம்
சேரி அதான் அது விட்டேன் அப்ப மா திரும்ப போய் ஷார்க் வாங்கிட்டு வந்தேன்
உம்
ஷார்க் வாங்கி வந்துட்டு அதுதான் வளக்குறேன் இப்போ
ஆ ஹலோ இன்னைக்கு அழுவலையா
ஏ என்ன பண்றது மனசு இப்போ கஷ்டமா இருக்கு அதான் அந்த மீன் வந்து ஆயிரம் ரூபா குடுத்து வாங்கிட்டு வந்த அரோனா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ